எப்டி இருக்கிங்க ப்ரோ ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோம்மா என்ன பண்றாங்க பாப்பா என்ன பண்றாங்க
பாப்பா விளையாடிட்டுருக்காங்க
ஆ பேஸ்றாங்ளா பாப்பா
இல்ல இல்ல ஒன்ற வயசுதா சும்மா அம்மா அப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்க கேக்குதுங்ளா உங்களுக்கு
ஆ கேக்குது கேக்குது ம்
சாப்ட்டீங் என்ன சாப்ட்டீங்க மேம்
நா தோசதாமா இப்ப சமைக்கணு செரி பேசிட்டு அதுக்கப்பறமா ஹலோ ம் கேக்குது கேக்குதுமா ஆனா கொஞ்சோ பிரேக் ஆகுது வாய்ஸ்
அப்டிங்ளா இப்ப கேக்குதா
ஆமா ஆ கேக்குதுமா கேக்குது கேக்குது
ஆ சொல்லுங்க சொல்லுங்க தோழி மதிய உணவுக்கு என்ன சமைக்கலான்னு இருக்கீங்க
ஆ வெண்டக்காதா போட்டு புளி கொழம்பு வைக்கலானு இருக்கே
ம் அப்றோ
அதுவு செரிதா எங்க வீட்ல ஒரு ஒரு நேரோ நல்லா சாப்ட்டுவாங்க ஒரு ஒரு நேரோ புடிக்ல அப்டின்னு விடுவாங்க
ஆமா இது வெயில் காலத்துனால எதுவு சாப்டவு பிடிக்காது தோழி இப்போ இப்ப தயிர் னா கூட அது நல்லா கொஞ்சோ குளிர்ச்சியா எதா சாப்ட்ருவாங்க இப்ப கொழம்புங்கல்லா காரோ எண்ணெயெல்லா அதிகமா எடுத்துக்கிறதுக்கோ சில பேரு பயப்படுவாங்க இல்லைங்ளா வெயில்ல அது ஒடம்புக்கு வந்து இத ஆவாது அதே மாரி இந்த கடல் சார்ந்த உணவுகள் இருக்குங்க சீ ஃபுட் அது கூட எடுத்துக்க மாட்டாங்க இந்த வெயில் காலங்கள்ல அது கூட ஒடம்புக்கு வந்து வெப்ப அதிகரிக்கு சொல்ட்டு
ஆமா ஆமாமா ம் ம் நீங்க என்ன சமச்சிட்ருக்கீங்க
நா சமையல் வேல முஞ்சிச்சு இப்ப மதியான வந்து அது சுத்த பண்வே இல்லையா சாமா சாமா கழுவுறது அந்த மாரி துணி துவைக்கனு அந்த மாரி சின்ன சின்ன வேலைகள் இருக்கு அதும் முஞ்சுரும் மீன் கொழம்புதா பண்ணே
அப்டிங்ளா ம் ஆனா பெரிய பேலன்ஸ் சொல்லுவாங்க மீன் கொழம்பு வைக்கணுன்னா அது பெரிய ப்ராசஸ்சு அப்டின்னு வாங்க
அப்டில்லா இல்லைங்ளே
ம் இன்ன ஓ நா செஞ்சதே கெடையாது
அப்டி நீங்க சாப்ட மாட்டீங்ளா நான் வெ
நா சைவம்மா அசைவல்லா நா சாப்ட மாட்ட
அப்டிங்ளா சேர் சேரி
ஆ
மீன் கொழம்புன்னா இப்ப பெரிய ப்ராசஸ்ல இல்லைங்க புளி கொழம்பு வைக்கிற மாரிதா மீன் கொழம்பு என்னன்னா மீன் ஆஞ்சு அதுல போட்ணு அவ்ளதா நா வந்து காலைல தாமதம் ஆடுன்னு சொல்லிட்டு முந்தா நாளே அந்த மீன்ல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டா அது காலைல கொஞ்சோ எனக்கு இத இருக்கு பண்றதுக் என்ன கொழ்ந்தைய வச்சுட்டு பண்றதுதான் குழந்த வெச்சிட்டு பண்ண முடியாது அவங்க தூங்கு போது பண்றது கொஞ்ச எனக்கு ஈஸியா இருக்கு அதுக்கப் ல அவங்க கூட நேர செலவழிக்க பாத்தாரு
ஆமா ஆமாமா ஆனா அது ரெண்டு நாள் வெச்சு சாப்ட்டா நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லி னு சொல்லியிருக்காங்க
ஆமா சொல்லுனு வதா ஆனா ஒரே நால்ல காலி ஆயிடு ரெண்டு நாள் வர மாரிலா வைக்கறதுல்ல ஒரே நாள்ல காலி பண்ற மாரிதா வைக்கிறது
அப்டிங்களா உங்களுக்கு எங்கமா அம்மா வீடு பஸ் பக்கத்து வீடேவா பக்கத்துலேயேவா இந்த வெளிய எங்கேயாவது ஊருக்கு
இல்ல இல்ல அம்மா வீடு வந்து பக்கத்துலலா இல்ல ஒரு கொஞ்ச தூரோ ரொம்ப அந்த எப்டி சொல்றது கொஞ்ச இந்த இந்த வீராசா இருக்கு பாத்தீங்களா
ஆ
துணி கடைகள் அந்த பக்க கொஞ்ச போணு
அப்டீங்களா
ம்
ஆ சிலருக்கு வந்து அம்மா ஊரு வெளிய இருந்தா நல்லா இருக்கு அப்டின்ற மாரி இருக்கு ம்
பக்கத்துலே இருந்தா நல்லா இருக்கு தோணுது சில டைம்ல ஆனா ப பக்கத்துல இல்ல கொஞ்சோ அந்த பஸ்ல போற மாரி ஆட்டோல ட்ர கொஞ்ச அது தூர போற மாரிதா இருக்கு ரொம்ப தூரல்லா இல்ல அதுக்குன்னு கொஞ்சதா பேர் வந்து ஒரு பக்க இந்த பக்க அம்மா வீடு அந்த பக்க மாமியார் வீடு அந்த மாரி இருப்பாங்க அதுவு ஓரளவுக்கு நல்லாதா இருக்கு ஆனா நம்ம விடுமுறை நாட்கள் வந்து போய் இ இப்டின்னா கொஞ்ச தூர அங்க போய் தங்கிட்டு வர்லா ஒரு பத்து நாள் கூட இருந்துட்டு வர்லா பக்கத்துல இருந்தா அது தெரியாது அந்த மாரி அது ஒரு இது இருக்காதுல்ல
ஆமாமா கண்டிப்பா எனக்கு அப்டிதா இருக்கு ம் ம் ஒரு பத்து நிமிஷொ எ நட பயணோ அவ்ளோதா ஆமா ம் அதனால எனக்கு அது வந்து ரொம்ப எ போய் தங்கணுன்னாலு காலில போனோ ம் நைட் எல்லா வீட்டுக்கு வரனு அந்த மாரி இருக்கு ம் ம் எல்லா டெய்லி பேசிப்போ அம்மா அப்பா வருவாரு இந்த மாரி இருக்கு எப்பயாவது தங்க இவங்க எல்லா யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களோட ஆசரிய அவங்களோட இருக்கணு அப்டின்ட்டு அவங்களோட போய் தங்கிட்டு வர வேண்டியதுதா
நாங்க வந்து இந்த விடுமுறை நாட்கள்ல வந்து ஆ சொல்லிக்குவோ ல அவங்களுக்கு எல்லாருமே வந் து தோழி ஒரு அ ஒன்னா போற மாரி ஒன்னா போயிட்டு இருந்துட்டு தனித்தனியா போயி இருக்கிறதுக்கு வந்து ப போர் அடிக்காத மாரி ஒ அதுவே நாங்க எல்லாரு சேர்ந்து போய் அது கூட்டமா இருந்துட்டு வந்தா அது ஒரு ஒரு வகையான ஜாலிதா எல்லாரு கொஞ்சோ
ம்
செரி சரிமா பாப்பா என்ன சாப்பிறாங்க பாப்பாக்கு ஏதாவது ஊட்றிங்களா இல்லையா
பாப்பாக்கு ஒரு ரெண்டு நாளா ஒடம்பு சரியில அதனால அவங்க எதுவுமே சாப்பிட மாட்றாங்க தோழி அந்த வயிறு உபசொ சொல்றாங்கல்ல அந்த மாரி இருக்குது அதுக்கு ஏதாவ்து உங்களுக்கு டை இது தெரிஞ்சா கொஞ்சோ சொல்லுங்களே அந்த கொழந்தை சாப்புட்ற மாரி ஏதாவது
ஒரைப்பாந்தா ஊத்துவாங்கமா எனக்கு தெரிஞ்சி ஒரப்பா தெரியுமா
எங்க அதெல்லா இப்போ ஊத்றது இல்லல இப்போ அதெல்லா போடக்கூடாது அந்த மாரி சொல்லிட்டாங்களா ஆரம்பத்
இல்ல அதெல் லா ஆ அதாம்மா ஒரப்பா ஊத்தலா இல்ல வயிறு வந்து அப்டி இருக்குன்னா வெத்தலைல வந்து நல்லெண்ண பூசிட்டு அத வந்து கொஞ்சோ ஹீட் ஏத் தி அந்த வெத்தலைய வயித்துக்கு கட்லா வயித்து மேல போட்லா லைட்டா ஹீட் ஏத்தி வயித்து மேல போட்டா அது கொஞ்சோ
எனக்கு சுத்தமா சாப்புடமாட்டே இந்த மாம்பழோ சீசன்ல இப்போ அந்த மாம்பழ்லா சாப் சாப்ட்டு மந்த தட்டுச்சு போல அதுனால அவங்க எதுவுமே அவ்ளவா சாப்ட மாட்றாங்க
ஆ வெத்தல கொஞ்சோ போடுங்கமா வெத்தல போட்டா சரியா போகு
வெத்தல நல்லெண்ணெய் நல்லெண்ணையா
ஆமா எண்ணெய வெத்தலைக்கு பூசிட்டு ஆஹ் இப்ப கேண்டலோ இல்ல வலுக்கோ அந்த மாரி இதுல கொஞ்சோ லேஸா அது வெத்தலய ஃபுல்லா ஹீட் டா ஹீட் பண்ணிக்ணு மேலோட்டமா இப்டிக் இப்ப நம்ம கவர் எதாவது த பேக் பண்றோனக பண்றோ இல்லையா கேண்டல் வச்சி ஆ அந்த மாரி மேல ஆஹ் அந்த மாரி மேலோட்டமா பண்ணி ட்டு வயித்துக்கு போடுங்க லேசா சூடா
கண்டிப்பா நா ட்ரை பண்ணி பாக்குறேச்சி நீங்க சொன் நல்லெண்ணதா போடணுமா இல்ல தேங்கா எண்ணெயே போட்லாமா தோழி
ஆ எ என்ன போடணூன் சொல்லுவாங்க ஆ நெல்லண்ண இருந்தா நல்லாருக்கு ஏ எந்த எண்ணெ வேணா பூசி பாருங்க உம் ஆ அதுவு இருக்கு அப்மா வய் ஒரு வேள வயிறு வலி அப்டின் கொழந்த அழுவுது தன்னா ஆஹ் இது சொல்றோல்ல நாமக்கட்டி சொல்வாங்க இல்லையா ம் நாமக்கட்டி ஒரச்சி பூசலா வயித்துக்கு
உம் வயிறு வலிலா இல்ல அவங்க வந்து அதுல்லா டிஸ்டப் இல்ல சாப்புட மாட்றாங்க அதுவ் அந்த வயிறு சரியில்லாம சாப்ட மாட்றாங்க மத்த படி வேற எதுவு இல்ல அவங்க வந்து ஆக்டிவாதா இருக்காங்க முதலைலா வயிறுவலி வந்தா அந்த கிரேப் பாட்டில் சொல்லுவாங்க தெரியுமா அது குடுக்க சொல்லுவாங்க இப் கலர் செஞ்சிட்டாங்க அதா குடுக்க கூடாது அதுல வந்து ஒரு வகையான போதுமாந்து இதுக் அது இருக்கு சொல்ட்டு அது
ஆமா உம் இல்லமா ஆனா இது ட்ரை பண்லாமா ஒரப்பா வந்து நல்லது கொழந்தைங்களுக்கு நல்ல ஜீரணமு பசி எடுக்கு ஒரப்பா அப்டீனு சின்ன கொம்பு மாறி இருக்குமா அதையு அப்டிதா நம்ம எண்ணெயில ஆ கொஞ்சமா எண்ணெ பூசிட்டு ஆ அத வந்து வழுக்குல கருப்பாவுர வரைலயு இப்டி ஆ காட்டி கருப்பானதுக்கப்
நீங்க ஒரப்பா சொல்வீங்க அதுக்கு வேற ஏதோ ஒரு பேர் சொல்வாங்க இல்லைங்களா அந்த கட்ட மாறி இருக்குல அதான சொல்றீங்க நீங்க அது தி ஆ உம் உம்
ஆ எனக்கு அது தெரியலே நு நா இங்கெல்லா அப்டிதா பேசுவோ ஒரப்பா அப்டின்னு சொல்லுவாங்க அத கொஞ்சோ பால்ல பால்ல இத பண்ணிட்டு ஆ வசம்புதா ஆ அத ஊ அத ஊத்தி பாருமா
செரி கண்டிப்பா தோழி நீங்க சொன்ன மாறி நான் ட்ரை பண்ணி பாக்கற தோழி
ஆ ஆ ஆ பசங்களுக்கு ஏதாவது ஒண்ணுண்ணா நம்பளுக்கு கையு ஓடாது
ஆமா அப்டிதா இருக் கு அதுவு இங்க சாப்பிலன்னு வச்சுக்கோங்களே அது சாப்டுறதே சாப்பாடு அது ரெண்டு வாய் தா அது கூட சாப்பலன்னா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு என்னாடா சாப்ட மாட்டறாங்களே சாப்ட மாட்டறாங்களே சொல்ட்டு அது கூட பரவால்ல பாக்குறவுங்கல்லா கேப்பாங்க பாத்தீங்களா சாப்பாடுக் குடுக்குறியா இல்லயா குழந்தைங்க ஒல்லியாய்ட ச்சு ஒல்லியாச்சு சொல்ட்டு அதுதா இன்னு கடுப்பேருது நம்ம எந்த எந்த அளவு
கொழந்தைக்கு வந்து எல்லாமே பழக்கப்படுத்திருமா காரோ உப்பு எல்லாமே சாப் பற மாறி பழக்கம் படுத்துறு ஏனா இப்ப பழகுனாதா அது ஐயோ சின்ன கொழந்த தாங்காது அது இதுன்னு சொன்னாலுமே செரி அவுங்க பெரியவங்கானாங்கன்னா அதெல்லா சாப்டவே மாட்டாங்க
எ கொந்த அப்டிதா இப்ப சா எ பை பையனு அப்டிதா மொத காரோ சாப்ட்டுதாத அப்பறமா போக போக காரமே வேண்டா சொல்லி சாப்புறதே இல்ல இந்த கொழந்த சின்ன பா கொழந்த என்னா பண்து காரோ கொடுத்தா சாப்ட மாட்டேங்குது வெறு தோச அது மாறி குடுத்தா சாப்புறாங்க செரி ஏதோ ஒன்னு சாப்ட்டு போட்டுமேன் குடுத்துறோ பாருங்க அதுவே பழகிடுது எதுமே சாப்ட மே ஏதோ ஒண்ண சாப்ட்டு போட்டு காரோ இல்லாம ஏதோ ஒன்னு வயத்துக்குள்ள போனா
ஆமா நம்ம அப்டி நெனைக்கிறோ ஆனா ஃப்ரூட்ஸ் வெஜ்ஜிடே டேபிள்ஸ்ஸு இது எல்லாமே செரி வெஜிடபிள்ஸ் கூட வேக வச்சு ஊட்டி விடுமா கேரட்டு இது மாறி
ம் ம் செரிங்க தோழி
ம் ம் அந்த மாரி சாப்ட்டாங்கன்னா அவுங்களுக்கு ஹெல்தி ஃபுட்டு கெடைச்ச மாரியு இருக்கு ஆ நம்பளுக்கும் வேற எதவு ஸ்நாக்ஸ்ஸு சாப்ட்டு இது பண்ண மாரியு இருக்காது ம் பையனுக்கா ட்டு உங்களுக்கு ஆகு சாய்ந்திரத்துல அது கொஞ்சோ குடுங்க ஸ்நாக்ஸ் அவுங்க விரும்புறது கொஞ்சோ நாம ஹெல்தியா குடுக்கறது கொஞ்சமு குடுங்க
ம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா தோழி
ம் சேரிம்மா ம்
சேரிங்க தோழி பேசுனதற்கு நன்றி தோழி மீண்டு அழைக்கிற தோழி
ஆ நன்றிம்மா நன்றி
நன்றி வண